ஆ இப்ப அப் ஆ ப புள்ளைங்களா இப்ப ஸ்கூல் தெறக்குதில்ல எல்லாருச் கூல்கு ரெடியாய்ட்ருக்காங்க போறதுக்கு நாளைக்கி ம் அ அத பத்தி பேசலா இப்போ அ ஸ்கூல்ல வந்து இப்ப இப்போ நியூ அக்கடெமிக் கியர்றா பா தா புதிய ஆண்டு தொவங்குது கல்வியாண்டு துவங்குது அவுங்ளுக்கு ஆமா ஆ அவுங்களுக்கு வந்து அ எந்தெந்த விதத்துல எ ஒ எ ஒ நர்சரி ஸ்கூலா இருக்கட்டு மிடில்ஸ் கூலா இருக்கட்டு அல்லது ஹையர் செகண்ட்ரி ஸ்கூலா இருக்கட்டு உங்களுக்கு வந்து மொதல்ல ஃபீஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லயு ஒவ்வொரு விதமான ஆ ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க இதுல ஆ அ டேமு டேம் பீஸ்னு எடுத்துட்டாக்க அதுல வந்து ஒன் டைம் பேமண்ட்டு இருக்குது அதுல பிரேக்ப் குடுத்து பேமண்ட்டு இருக்குது அவுங்கவுங்களு டைய அ ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாரி அவுங்க பிள்ளைங்க வந்து பே பண்ணி எலஸ் கேத்துக்கறாங்க
ஆமா முடிஞ்சது முடிஞ்சவங்க நல்ல வசதியான ஸ்கூல்ல சேக்கறாங்க முடியாதவங்க கவர்மெண்ட் ஸ் கூல்லியோ இல்ல சில கொழந்தைங்க படிக்காமயோ கூட இருக்கு
ஆமா படிக் காம இருக்கிற கெழந்தைங்கல குறிச்சு நமக்கு அ கஷ்டந்தா அது அ கொழந்தைங்கன்ட்ருந்தாக்கா அத குடுக்க வேண்டிய வயிசுல அவுங்களுக்கு அ கல்விய வந்து குடுக்க வேண்டியது பெ பெற்றோர்ருடைய முக்கிய கடமையா இருக்கு கட்டாய கல்வியா இருக்குது அ ஒரு பிளஸ் டூ வரைக்கு மாச்சு பிள்ளைங்கள படிக்க வைக்கணு அதுக்கப்றோ அவுங்களுக்கே அந்த அவுங்களுடைய எபிலிட்டிஸ் ஸ்கில் எல்லா டெவலப் பண்ணதுக்ப்பறோ அவுங்களே அவுங்களுடைய லைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுல விருப்பமோ அத அதுக்கு ஏத்த மாரி அவுங்க வளறதுக்கு அது வந்து ஏதுவா இருக்கு இப்ப வந்து
கியா ஒரு ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணுன்னாலே பத்தாவுது படிச்சிருக்கணு
ஆமா கரெக்ட்டு நீங்க சொல்றது சரி அ அதுனால க அந்த மினிமம் அ ஆ என்ன சொல்றது கல்வி தகுதி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவயா இருக்குது இப்ப அ நம்ம தமிழ்நாடு குறிச்சு பாக்கும்போது லிட்ரசி ரேட்டு வந்து நம்மள்துல வந்து ஜாஸ்தி தா அப்ப எல்லாத் திலமே நம்மளுடைய பிள்ளைங்கள் வந்து அ நெறைய அ என்ன சொல்றது அ ஸ்டேட் ரேங்க்கு அந்த மாரிலா நேஷனல் லவல் ரேங்கெலா எடுத்துட்டு வராங்க இப்ப போக போ க ஆக வந்து நம்ம பிள்ளைங்களுடைய அத ஐ க்யூ ன் சொல்லுவாங்க இல்லையா அவங்க ளுடைய அறிவுத்திறன் வந்து கொஞ்ச அதிகமாவே இருக்குது அது வந்து பல காரணங்கள் நமக் வந்து சொல்லலா ஒண்ணு வந்து அ பெற்றோர்கள் வந்து படித்திருக்கறதா இருக்கலா அல்லது அவுங்க வளரக்கூடிய சூழ்நெல எந்த அ வளரக்கூடிய சூழ்நில ரொம்ப ரொம்ப முக்கியோ
ஆமா
ஆ எந்த தெருவுல இருக்காங்க எந்த பகுதில இருக்காங்க கிராமத்துல இருக்காங்களா இல்ல நகர்ப்புறத்துல இருக்காங்களா அதெல்லாமே கூட அவுங்க ளுடய அறிவுத்திறனுக்கு வந்து ஒரு அடிப்பட காரணமா இருக்குது ஆனா அதுக்கு ன்னு சூழ்நிலையில மாத்திட்டு போறவங்களு இருக்காங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்டு வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் வாங்கணுன்றனால அவுங்க இருக்கற எடத்த விட்டுட்டு ஸ்கூலுக்கு பகுதில இருந்தாக்க உடனே அட்மிஷன் கெடைக்குதுன்றதுக்காண்டி வீட்டயே மாத்திட்டு போய்றாங்க சோ அப்டில்லா வந்து பிள்ளைங்களுடைய படிப்புக்காக வந்டி தன்னுடைய
படிப்புக்காக பெற்றோர் வந்து தங்களோட இதுவே
தியாகம் பண்றாங்க அப்டி தியாகம் பண்ணிதா பிள்ளிங்க படிக்க வைக்கிறாங்க பிள்ளிங்க படிச்சுட்றாங்க ஆனா என்னன்னாக்க இதுல இப்ப எவ்ளோதா படிச்சாலு அந்த காலத்துல இருந்த படிப்புக்கு இப்ப உள்ள படிப்புக்கு என்ன வித்தியாசத்த நீங்க பாக்குறீங்க
இல்ல அந்த காலத்துல இப்ப இருக்கிற டெக்னாலஜி அந்த காலத்துல எதுவு இல்லல்ல மேம்
ஆமா ஆமா
எல்லாமே அப்போ வந்து புக்குன்றதே ஒண்ணு இல்ல குரு என்ன கத்து குடுத்தாரோ அதுதா அவரு நல்லது கத்துக் குடுத்தா நல்லது கெட்ட கத் த்து கத்து குடுத்தா கெட்டது குரு எவ்வழியோ சீடன் அவ்வழின்ற மாரிதா
ஆமா ஆம்
இப்ப வந்து எது நல்லது எது கெட்டதுன்றது ஒரு ஒரு கொழந்தையு ஆ தன்ன தானே அதுவே கத்துக் அளவுக்கு இப்ப டெக்னாலஜி வளந்துடுச்சு இப்போ ஒரு ஆ சிரியர் வந்து ஒரு ஒரு இது ஒரு ஒரு ஏதோ ஒரு இது சொல்லி தராரு ஏதோ ஒரு பாடத்த சொல்லி தராரு அவர் சொல்றத சொல்ற கருத்து கரெக்டா தப்பான்ற அளவுக்கு கொழந்தைங்க வந்து ஆ மதிப்பிட கூடிய அளவுக்கு இப்ப கல்வி தரன்
ஆமா அதனால இப்ப ஆசி ரியர்கள் வந்து தங்கள ஒழுங்கு அக்ரயமா என்ன பண்ணனா அவங்க தங்கள தயாரித்துட்டு போய் தா வகுப்பறைக்கு உள்ள போகணு
ஆசிரியரு தங்கள தய தயாரிச்சிக்கணு ஐ மீன் தயாரினா அதுக்கேத் த்த மாரி அட்வான்ஸ்டா நம்மள தகுதிப்படுத்திக்கணு ஏன்னா அந்த காலத்தில இருந்த மாரியே ப்ப வரைக்கு இருந்துட்டாங்கன்னா இப்ப இருக்கிற அறிவியல் வளர்ச்சிக்கு ஆ கொழந்தைங்களுக்கு அது வந்து போதுமான கல்வி கெடைக்காது ஆமா வேலை வாய்ப்பு கெடைக்காது கல்வி எந்த அளவுக்கு கெடைக்குதோ அந்த அளவுக்கு தா வேலைவாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு தா அவங்களோட
ஆமா இதுல எந்த வந்த இந்த காரியத்த குறிச்சு ஆசிரியருடைய ஒரு நிலம அவங்களுடைய மனநிலை வந்து கொஞ்சோ நம்ம கண் நோக்கி பாக்கணு அவங்க வந்து எந்தெந்த விதத்துல வந்து தங்கள வந்து ஆ பிள்ளைங்களுக்குன்னு தியாகம் பண்ணி உண்மையா தங்களுடைய வேலையை வந்து ஒழுங்கா செய்யணுன்ற ஒரு மனப்பாங்கோடு செய்யறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதா பிள்ளைகளுடைய மன வளர்ச்சி இருக்கு அவங்களுடைய ஆ பதிலீடு இருக்குன்னு சொல்லிட்டு நா ரொம்ப நம்புறே ஏன்னாக்க வீட்ல என்ன பார இருந்தாலு என்ன சூழ்நிலைல என்ன கஷ்ட இருந்தாலு அத வந்து வகுப்பறையில வந்து அத காண்பிக்கிற அநேக வாத்தியார்கள் உண்டு அவங்க வந்து அது என்னன்னாக்க அவங்க தகுதிய
எல்லா மாணவர்கள சகமாணவர்களா கருதணு
ஆ கருதணு ஆ ஆமா யாரையு வந்து ஒரு பாரபட்ச இல்லாம நட இருக்கிற டீச்சர்னு பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சாதா அவங்க வந்து ஒத்துழைப்பாங்க அந்த ஆசி ஆசிரியர் சொல்றதுக்கெல்லா வந்து கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனப்பக்கவம் பிள்ளைளுக்கு இருக்கு இல்லாட்டினாக்கா ஆசிரியர் என்ன செஞ்ச சொன்னாலு அது வந்து மீறி போறதுக்கு தா இருக்குது இப்ப இந்த காலத்துல ஆ ஆமா
ஆ மனநிலையில ஏத்திக்க மாட்டாங்க இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க
அதுதா நடக்குது ஆக்சுவலா அது இதுல யார குற்றம் சொல்றதுன்னே தெரியல சூழ்நிலை காரணமாக குடும்ப சூழ்நிலை காரணமாக ஆசிரியர்களும் தங்களுடைய நிலையில இருந்து நழுவி போறாங்க பிள்ளைங்களும் அது நிமத்தமாக என்ன பண்றாங்க பாதிக்கப்படறாங்க இப்ப இதனால க அவுட்கம் என்ன வெளிய இதனுடைய மொத்த வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இதுல நல்லா வர பிள்ளைங்களும் இருக்குது அதனால கெட்டு போற பிள்ளைங்களும் இருக்கறாங்க
ஆமா கண்டிப்பா ஏனா இப் இப்ப இருக்கற சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாறி பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா காலையில அம்மா ஒரு சைடு வேலைக்கு போயிறாங்க அப்பா ஒரு சைடு வேலைக்கு போயிறாங்க புள்ளைங்க தன்ன தானியே ரெடி பண்ணிக்கிட்டு தானே வந்து சாப்பாடு செஞ்சி கொண்டு போற அளவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற அளவுக்கு இப்போ தயாரயிட்டாங்க பசங்க சோ அவுங்க என்ன பண் றாங்க எப்டி போறாங்க ஒழுங்கா படிக்கிறாங்களா படிக்கலையா அத பத்திலாம் வந்து பெற்றோருக்கு இப்ப கவலையே இல்ல அந்த மாறியும் போயிட்டு இருக்கு அதனால அவுங்க வந்து ஒரு தவறான வழிலயும் போறாங்க
ஆமா அப்ப இப்ப பாருங்க க பெற்றோர்கள் வந்து ஒழைக்கறது வந்து பிள்ளைங்களுக்குன்னு தான் வேலைக்கு போறாங்க
ஆமா
ஆனா பாருங்க பிள்ளைங்களோட நேரம் செலவுல முடியல அவங்கள சாப்ட்டாங்களா சாப்பலையானு பாக்க முடியல என்ன மனநிலையில இருக்காங்கன்னு க அதல்லா கவனிக்க முடியல அப்ப யாருக்காக சம்பாரிக்கணும் இல்லையா அந்த கேள்வி வருது ஆக அதனால நா என்ன நெனைக்கிறன்னா இந்த காலத்துல ஓகே நமக்கு வந்து சம்பாத்தியம் முக்கியந்தான் பிள்ளைகள படிக்க வைக்கறதுக் வளக்கறதுக்கு நம்மளுக்கு பொருளாதார தேவை இருக்குதான் ஆனாலும் ரண்டு பேரும் வேல செய்றத காட்டிலும் தாயானவள் என்ன பண்ணணும்னா பிள்ளைங்கள ஏனா பிள்ளைங்க தான் நமக்கு சொத்துன்ற ப பட்சத்துல தாயானவள் ப ப பிள்ளைகளோடு கூட இருந்து அவுங்களுடைய எல்லா காரியத் துல அவங்கள பராமரிச்சி வளக்க வளக்கற வளர்ப்பு தா வந்து பின்னாடி வந்து அவன சான்றோனா மாற்ற முடியும்ன்றது எனக்கு இந்த காலத்த குறிச்சி
கணும்
ஆமா ஆமா
அப்பதா அவங்களோட அறிவுத்திறனும் மேம்படும் அவுங் ஒழுக்கமாவும் இருப்பாங்க
ம் ஆமா இப்ப ஏன்னாக்கா நெறையா பேரு வந்து அந்த தாயினுடைய அன்பு இல்ல ஆ அரவணைப்பு இல்ல ஆ புறக்கணிக்கப்பட்ட நெலையில தான் அவுங்க என்ன பண்ணிறாங்கன்னாக்கா அவங்க மனநிலை முற்றிலுமாக மாற்றப்படுது அவுங்களுக்கு ஒரு பாசம் இல்லாம ஒரு கீழ் அதன அத அதனால கீழ்ப்படியணும் அம்மா அப்பாவ மதிக் கினுன்ற அந்த ஒரு உ மனப்பக் குவமே இல்லாத ஒரு சமுதாயமா வளர்ந்துட்டு வறாங்க
கண்டிப்பா
ன்னா சொல்றீங்க அல்லையா
கண்டிப்பா மேம் அப்டிதா போயிட்டு இருக்காங்க இப்ப இருக்கற இதுவுலா அவங் அவங்க மாட்டனு அவுங்க வேல செய்றாங்க நா மாட்டுனு ஏ வேலைய செய்றன் நா ஏ அவங்கள மதிக் கிணோ அவங்க பெத்த கடமைக்கு என்னை படிக்க வச்சாங்க நா திருப்பி அவங்களுக்கு செய்ணுனு அவசியம் இல்லன்ற மாரிதா போயிட்டு இருக்கு இப்போ
அதுதா ஏன் நீ என்ன பெத்த அப்டின்னு கேக்
ஆ ஆமா நீ ஏன் என்ன பெத்த நீ பெத்ததுனால அ அந்த அ அந்த மாரியு கேக்குறாங்க நீ தான பெத்த நீதா படிக் க்கவச்சாவனு நீதா பண செலவு பண்ணி ஆவனு அப்டிதா போயிட்டு இருக்கு ஆமா அது உன்னோட கடம உன்னால முடியலனா நீ ஏன் பெத்துக்கிட்ட
ஆமா அப்டி இருக்கும்போது இப்ப அவங்க குடும்பத்த எப்டி அவங்களால பாக்க முடியு இப்பவே அவங்களுக்கு ஒரு மனநிலை இந்த மாரி இருந்துது
டன் வருதுல்ல இப்ப நா என்ன என் தந்தை கிட்ட கேக்குறேனோ அதேதானே அடுத்தது என் பையனு என்கிட்ட கேப்பா
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அப்ப இது யாரு திருத்தணு எந்த நெலைல திருத்தணு யாரோ தொடங்குனது எங்கேயோ போயிட்டே இருக்குது அது ஒரு முடிவு இல்லாம போயிட்டு இருக்குது சமுதாய த்துனுடைய சீர்கேடுன்றது வந்து எங்கேயோ துவங்கப்பட் டது அப்டியே தொ தொடர்ந்து வந்துட்டே இருக்குது ஒரு பக்க வந்து டெக்னாலஜி வளந்துட்டே இருக்குது ஒரு பக்க எல்லா அ என்ன சொல்றது க ஆ ஸ்டாண்டர்டைஸ்டு எஜுகேஷனுக்கு இது என்னென்ன தேவையோ எல்லா ஆ உருவானாலுமே கூட உண்மையாலு மே ஒரு கல்வி பெறப்பட்ட ஒரு பிள்ளைன்றது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அதுல நின்னு அத நல்லது செஞ்சோ நல்ல பேர் எடுத்தோ பல பேருக்கு வந்து நம்ம வந்து நன்மையப்ப ஆ துளிகரமா இருந்தோன்றதுக்கு ஒரு வழி இல்லாம இருக்கிறாங்க அப்டி இருந்தா க்க அந்த ஜெனரேஷன் என்ன பண்ண போறாங்கன்னே தெரில எத நோக்கி போறாங்கன்னு தெரில அ ஆமா அ படிக்கிற எடத்துலயு இப்பல்லா வந்து பேருக்கு மார்க் போட்டு பேருக்கு எதா பெர்சன்டேஜ் காமிக்கணுனு அங்க ஒரு உண்மையில்லாத தன்மை காணப்படு து பிள்ளைங்களு ஒரு ஒழுங்கான படிக்க கூடாத ஒரு நெலைம காணப்படுது இதுல யார நம்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது யார நம்பி அவங்களுக்கு என்ன செலவு பண்றது அது இப்டி ஒரு சீர்கெட்ட சமுதாயத்த யாருதா எந்த நெலையில வந்து சீர்திருத்த போறாங்க அப்டின்றது ஒரு பெரிய
கேள்விக்குறியாவேதா இருக்குது இல்லன்னா ஒரு ஒருத்தர் தா பிள்ளைகளுக்கு அவங்களே ஒரு நல்லது கேட்டது சொல்லி ஒவ்வொருத்தரா இண்டிவிஜுவலா திருந்துனாதா உண் டு ஏன்னா யாரு வந்து யாரையு திருத்த முடியாது
ஆமா ஆமா ஆ டைம்மு
ஆமா ஆமா டைம் முடிஞ்சிச்சு மேம்
ஆ அ எனவே நம்ம வந்து என்ன பண்ணணுனாக்க நம்ம முடிஞ்சளவு அ தாய் தந்தையருக்கு நம்ம சொல்லணு பிள்ளைங்கள மொதல்ல கவனிக்கிறதுதா பெரிய பொறுப்பு நமக்கு அவங்களோட ரெண்டு பேரும் வேல போனாலு கூட கொஞ்ச நேரம் பிள்ளைங்களுக்குனு ஒதுக்கி அவங்களோட இரு பாசத்த காட்டணு அக்கரை காட்டணு அவங்கள சாப்ட்டாங்களானு பாக்கணு என்ன மனநிலைல இருக்காங்கன்னு பாக்கணு அ பள்ளிக்கூடத்துல என்ன நடந்தது டீச்சர் யாருந் திட்டுனாங்களா போனாங்களா எப்டி இருக்க என்ன இருக்க என்ன ஃப்ரெண்டு என்ன மாதிரியான ஃப்ரெண்ட் நீ உனக்கு இருக்கு அப்டின்றதெல்லா கண்காணி ச்சாக்கா ஓரளவுக்கு சி அ தொடர் தொடர்ச்சியா ப பண்ணும்போது மெது மெதுவா ஒரு கிராஜுவலா நம்ம என்ன பண்ணலா சமுதாயத்த ஒரு அ சீறு ஒரு அ ஒ ஒரு நல்ல சமுதாயமா நம்மளால மாத்த முடியு ஆமா ஆக இது என்னன்னாக்க பெ பெற்றோர்களக் கூப்டுட்டு அவர்களுக்குன்னு ஒரு அ ஆய்வு நடத்தி அவர்களோட பேசி அத பெற்றோர் சமுதாயத்த முதல்ல சீர்திருத்தணுன்னு நா நனைக்கிற
கண்டிப்பா மேம்
ஆமா ஓகே உங்களோட டைம் ஆச்சுனு நனைக்கிற உங்களோடப் பேசுனதே ரொம்ப சந்தோஷோ ஆக நல்லதே நனைப்போ நல்லதே நடக்கு ந அ வண்க்கம் ஆம் தேங் சு துதிப் பாரு ஆமா முடிஞ்சிருச்சிமா